ஹலோ ஆ ஆ கேக்குது பாப்பா எப்டிக்கிற பாப்பா
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
நாங்களா சாப்ட்டு உக்காந்துருக்கோ எப்டி போது
எப்டி போது தலவலியா போது காலேஜுலா போய்ட்டே ஒரு வாரோ ஆச்சு ஸ்டூடண்ட் இன்ட்டக்ஷ ன் புரோக்ராம்னு நடத்துனாங்க ஒர் நாளுப் பேரண்ட்ஸ கூப்ட்டு தாக்கறுத்தாங்க இன்னொரு நாளு டான்ஸ் ஆடி தாக்கறுதாங்க
ஆ
அடுத்த நாளு வுமன் ஸேஃப்ட்டினு ஒரு நாள் ஃபுல்லா விமன் ஸேஃப்ட்டியே எடு டீ நா விமனா இருக்கறதே வேஷ்ட்டுன் புரிய வெ நீங்க வேற அப்டில்லா சொல்லாதீங்க எனக்கு தலவலி வந்துட்து ஒரொர் நாளு ஒர்ரொரு ரக தலவெலி சும்மா ஒக்காந்தி கவனிக்கிறது எவ்ளா கஷ்டந்தெரிமா விமன் சேஃப்டி ப்ரோக்ராம் நடத்தினாங்க இன்னோர் நாள் ஒரு ஆள் வந்து அவம்பாட்டுனு ஒரு பக்கோ பே சின்ந்தா இதுல எங்கள வேற கேள்வி கேக்குறன்ற பேர்ல ஒரு கும்பல ஒக்கார வெச்சாங்க இன்னோர் நாள் க்ளாஸ்ல கூட்டுபோய் ஒக்கார வெச்சி சீனியர்ஸ் என்னவோ பண்றஞ்சொல்லி டான்ஸ் ஆட்றாளுங்க அவுளுங்க பாட்டு பாட்றாளுங்க அது ஒரு தலவலி பண்ணாளுங்க ரேகிங்லா இல்ல எல்லா சீனியர்ஸு நல்லா பேசுனாங்க க்காங்களா அதாவுது அவுங்க டிபார்ட்மெண்ட்ல அவுங்க டி பாட்மெண்ட்ல அவுங்க வந்து ப்ரோகிராம் மாத்ரி ஆ அ ஆ அதெல்ல இல்ல அந்த மாரி ராகிங்லா இருந்துச் சுனா அதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு காலேஜ்லே பனிஷ்மென்ட்ஸு அது கவர்மெண்ட் இதுவா பண்ண கூடாது எதா லெட்டர் போட்லா இல்ல டீச்சர்ஸ் கிட்டயே போயி ஸ்ரெய்ட்டா சொல்ட்டாலுமே வந்து என்ன டிபார்ட்மெண்டுன்னு பாத்து பனிஷ் பண்ணுவாங்க அவ்ளோல இல்ல எல்லா எல்லா சீனியர்ஸு நல்லா பேஸ்னாங்க அவுங்க டேலண்ட் ஷோ மாதிரி டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரீஸ்லா பண்ணி ஒரு நாளு இது பண்ணாங்க ஒரு வாரங்கடந்துச்சா அஞ்சு நாலு அதுக்கப்றோ திங்கக்கெழம இன்னிக்கி போனோ போனா வந்து மூணு அவருக்கு டீச்சர்ஸ் வந்தாங்க இன்னிக்குமே வந்து எதுவுமே ப்ரோக்ராம் அவுங்குளுக் என்ன குடுக்கலன்னா எதுவுமே சப்ஜெக்ட் ரிலேட்டடா போஷன்ஸ் ரிலேட்டடா பேசக்கூடாதா அவுங்களுக்கு ஒரொரு இது குடுத் துக்றாங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா போஷன்ஸ் ரிலேட்டடா பேச கூடாது நீங்க வந்து அவுங்களோட சப்ஜெக்ட்ஸ பத்தி சொல்லுங்க அ பசங் ஏனா வந்து எ எல்லாருமே புதுசு பயோ ஸ்டூடண்ட்ஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கொஞ்ச பேர் இருக்காங்க எல்லாருக்குமே புதுசு ன்றனால பசங்க ஒரு மாரி ஆக்வேடா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு ஒன் வீக் அவுங்கள க ம்பட்டபிள் பண்ணனுன்றதுக்காக இதெல்லா பண்றாங்க
பார்றா இதெல்லா கூட பண்ருப்பாங்களே இதெல்லா பண்றதே உங்களுக்கு பிரசவா இருக்குதா நீங்க ப்ரஷர் ஆக கூடாதுன்றதுக்காக பண்றாங்க ஆனா நீங்க ப்ரெஷரா
பிரஷர்ராவ்து நாளகிமே வந்து சும்மா வல வல கொழ கொழன் தா பேச போறாய்ங்ளா தெரில வந்துட்டு ஒரு ஒரு ஆறுக்கு அட்டனன்ஸ் எடுக்றாங்க எனக் இது அவ்ளோ எல்லா டிப்ரென்ஸ் தெர்ல டீச்சர்ஸ் எல்லா பேசுறாங்க நல்லா பேஸ்றாங்க புது புது டீச்சர்ஸு ஏ இப்ப எனக்கு வந்திருக்கிறது எல்லாமே அக்காக்கு இல்லாமே புது டீச்சர்ஸ்சா எ அக்காகே தெரியாது டீச்சர்ஸு
ஓஹோ அப்ப பரவால உடு தப்புச்ச நீ
சேரி அதுதா நெனச்சுக்கினே அப்புறமா டீச்சர்ஸ் வந் து இந்த மாரி அவுங்கள இன்டிடியூஸ் இல்ல அதுதா சந்தோஷோ அவுங்க வ ர்லியா மொத நாளு போனவுன சொன்னோன கொஞ்ச ஓகே அப்போ இதுக்கப் அப்புற அவுங்க கிட்ட மாட்ட மாட்டோ ஆனா செகண்ட் இயர் தேட் இயர்ல வருவாங்க அவுங்க ஏதா ஒரு சப்ஜெட்டுகாச் செரி இந்த ஒரு வருஷ நிம்மதியா இருக்குமா அது வரைக்கும் போது அப்டிதா நெனச்சுகினுற நா
அ சூப்பர் சூப்பர் போறது வர்றதெல்லா என்ன கஷ்டமா இருக்கா கொஞ்சோ
வந்தாங்க தமிழ் மேம் வந்தாங்க அவுங்க வந்து எல்லாருமே சின்ன சின்ன பசங்க மாரியேதா இருக்காங்க இப்போதா ஒரு டுவெண்டி ஃபை மேல தா இருக்கு முடிச்சுட்டு ஒடனே வந்திருக்காங்க எல்லாமே நல்லா ப்ரஃபஷனலா இருக் அக்கா மாரி இருக்கு எல்லா டீச்சர்ஸு மேக்ஸ்க்கு ஒரு மேம் வந்தாங்க
ஆ ஆ
நாளைக்கு எதோ ஃபிஸு மாரி நடத்துவாங்களா சொன்னாங்க நெறய பேசினாங்க நாளைக்குதா தெரியு என்ன கதன் அதா கம்யூனிட்டியு ஆதாரு பண்றதுக்கு குடுத்திருந்தென்ல
வந்துச்சா
ஆ அதுவு ஒன் வீக் மேல ஆய்ச்சு காலேஜ்லயு கேட்ருந்தாங்க இந்த மாதிரி எல்லா சர்ட்டிபிகேட்ஸ்சு குடுக்கணு டிசி எல்லாமே வந்து ஒரிஜினல் குடுக்ணுனாங்க கம்யூனிட்டி போய் எடுத்த ஆ போய் பண்ண காலேஜ் ஓப்பன் அன்னக்கி அதுதா மண்டேனா அன்னக்கி கால்ல டோக்கன் வாங்கினு வர சொல்ட்டு போய் கேட்டே மார்னிங் ஒரு டென்னோ க்ளாகுங்கா கூட்ட அதிகமா இருந்துச்சு சரி காலேஜ் பன்னெண்டு மணிக்கெல்லா உள்ள போணுன்றதுனால ஓகே நா அப் இப்பொ மத்தியான வரலாமான் கேட்ட வர்லா டூ தேட்டி டூ த்ரீ தேட்டிக்குள்ள வந்திருங்க அப்டினாங்க நா காலேஜ்ல இந்து மாங்கு மாங்குன் ரெண்ர மணிதா விட் விட்டாங்க அங்கிந்து இங்க வரதுக்கு மூணு மணி ஆயி சி மூணு மணிக்கு மாங்கு மாங்கென அங்க நடந்து போயி அதுப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரறதுக்கு அஞ்சு மணி ஆய்ச்சு செத்து பெய்ட்டா அன்னிக்கி அதுக்கப்புற இன்னாச்சு இதெல்லா தா நடந்தது வேற எதுவு அவ்ளோ நடக்கல
என்னா டெய்லி போய்ட்டு வரது கஷ்டமா இருக்கா
அவ்ளோலா இல்ல போ போதா தெரியு ஆனா காலயில கூட் ட்டமா இருக்கு ரொம்ப டயடு ஆய்டுது ஏ இ இது ஒரு வாரமா ஒரு மூணு மாசமா பத்தே பழகிட்டே
ஆ
இதிலி நாடக அ வந்தோன்ன தூக்க வந்தது எனக்கு வ சாப்ட சாப்டாம கொல்லாம தூங்கிட்ற கால்ல சாப்பிலனாலு தெரில வந்தோன்ன பத்துடுவே எழுந்துக்கிறதுக்கு ஆறு மணி ஆகுது இன்னிக்கு வந்துட்டும்
போற
நைட்லயு தூக்க வருது அத ஏ கேக்குறீங்க
ஸ்சொப்பா செரி ம் சரி படுக்கத்து படுகிற தின்னுட்டு படு தயவு செஞ்சு
ஆ அதுதா சேரி யன் இன்னைக்கு கொஞ்ச இன்னைக்கு சாப்ட்டு பத்தே வந்ததே மூன்ற மணி மேல ஆயிடுச்சு
ஆ இல்ல பாப்பா சாப்பிட்டு படு இல்லனா ஒடம்பு வெயிட்டு போட்டுரு
சேரி இந்த ஒன் மந்த் போகட்டு கொஞ்சோ செட் ஆயிடுச்சு அப்டின்னா ஏதா பார்ட் டைம் பண்ணலா
அக்ஹா இதுக்கே தூங்கி வுழுகிறீங்களா முடில டயர்ட் ஆகுதுன்னுட்டு
அது செட் ஆகணும்ல இப்ப இத்தன நாள் நா தூங்கி பழகிட்டே மூணு மாசம் தூங்கி பழகினது ஒரு வார எனக்கு இன்னு ஆயிருக்கு ஒரு வார நானு ரெடி ஆக வேணா ஏ ஒடம்பு கொஞ்சோ அப்டி இப்டி தேத்த வேணா அதுனால ஒரு ஒன் மன்த்து ஆ தேறிட்டேன்னா அதுவே பழக்கமா ரொட்டீன் ஆயிடுச்சு அப்டின்னா அதுக்கப்றோ பாத்துக்கலா அப்படின்னு சொல்லி
சேரி சோரி ஒன் மந்த் கொஞ்சோ இது ஆயிடு நம்ம நா கரெக்ட் ட்டா ஆயிடு அதுக்கேத்த மாரி செட் ஆயிடு ஒடம்பு
செட்டா ஆயிடுச்சுன்னா அப்றோ பாத்துக்கலா எதா அப்டின்னு
காலைலியே எதனா சாப்பிட்டு போ சாப்பிடாம போவாத செரியா
அப்றோ எதாவது டீ குடிச்சிட்டு கெளம்பிடுவே எதாவது செஞ்சு தராங்க அம்மா அம்மா செஞ்சு தரு வாங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துனு போயிட்டு பதினொ பதினொ பதினொன்னே காலுக்கு பிரேக் விடுவாங்க
ஆ
அப்ப சாப்பிட்றது
சேரி சேரி ம் எதாவது ஒண்ணு சாப்டுக்கோ சாப்டாம இருக்காத செரியா அதுவே ஒடம்பு டயர்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி ஆயிடு
ம் அதா ஆனா அதுதா பசி எடுக்க ஆரம்பிச்சுது பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்டற சேரி டயட் எல்லா இருக்க கூடாது வெயிட் வர்றதுல நம்மளே ஒல்லி ஆயிடுவோ
ஆமா போயிட்டு வர்றதுலயே அது இதுவாயிடு இந்த மாரி அப்நார்மலா சாப் ட்டு இது பண்றதுதா ஒடம்பு வெயிட்டு போட்டுடு அந்த மாதிரி க்காத வந்தா கூட எதோ கொஞ்ச தின் சாப்ட்டு படுத்துரு
ம்
சாப்டாம இருக்காத
ம் அதுதா
சாப்டிட்டியாப்பா
இன்னு முடில இனிதா சாப்பிட்னு
என்ன டிஃப்பனா
ஆ ஆமா அப்பா டிஃபன் வாங்கின்னு வந்தாங்க அம்மா சாப்டாங்க சாப்பாடு ஆயாவு சாப்டாங்க
ம்
சேரி அப்டின்னு சொல்லி அப்பா புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க
ம் பரோட்டா சாப்பிட்றீங்களா
ம் என்ன பண்றாங்க பசங்க
பசங்க இதோ சாப்டுனு இக்காங்க சாப்பிட்டு த்திங்க எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தோச இத்தி குடுத்துனு இருக்காங்க
நீ சாப்பிட்டீங்களா
ஆ நா சாப்பிட்டே சாப்பிட்டு பசங்கலுக்கெல்லா ஊட்டிட்டே அவர் தா லாஸ்ட்ல வந்தாரு சரி அதா நா ஒரு ரெண்டு தோச ஊத்துனே சரி அதுக்கப்றோ நீ ஊத்தி குத்துருங்கடி அப்டின்ட்டு ஊத்தி குத்துட்டு வன்ட்டே
அதா செரி வேல முஞ்சுது போயிட்டு அது எத்துன்னு வந்தே
ம்
பண்ணி சேரி நாளைக்கு குடுத்துல்லா இன்னைக்கே கேட்ருந்தாங்க போ அதுதா ஆதாரும் கம்யூனிட்டியு
ஓகே ஓகே
ஆதார் கார்டும் கம்யூனிட்டியு வந்து இதுல போட்டு எடுத்துட்டு வந்தே நெட்ல போட்டு லேமினேட் பண்ணி
சரி சரி அந்த இதுக்கும் ஆமா பாஸ்புக்குக்கும் அப்புறமா பண்ணும் நல்லா செரி செரி ஆ
இனிமே நா நெஸ்ட் மந்த் முஞ்சு செப்டம்பர்ல தா பண்ணனும் அதுக்கு தா மேம் கிட்ட பெர்மிஸன் ட்ட கேக்கணும் எல்லா ஐ டிஸும் குத்துட்டேன் இன்னும் இந்த இன்கம் ஆதார் கம்யூனிட்டி குத்துட்டேன்னா அது ஒரு வேல முடஞ்சுது ஆ இன் கம் எடுத்தே இன்கம் வந்து காலேஜ் லீவ்லயே எடுத்துட்டே
ஆ
அப்பே கேட்டிருந்தாங்க என்ன இன்னொரு வாட்டி காலேஜ் போன அப்பதா கம்யூனிட்டி எடுக்க சொன்னாங்க அதுக்கு க்கு லிங்க் இருக்கா மேம் கிட்ட இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாரி உங்க கிட்ட கம்யூனிட்டி ட்டி ஈ கம்யூனிட்டியா மாத்தறதுக்கு ஏதாவ வேணுன்னா சொல்லுங்க நா லிங்க் ஷேர் பண்றேன் அது சிக்ஸ்டி ருபி கேட்கும் சிக்ஸ்டிருபி பே பண்ண நா முன்னூத்தி அறுவது ரூபா குத்தி பண்ணனே வயிறரியாது எனக்கு
கிங் கீகு
இதெல்லா முன்னாடியே சொல்றது இல்ல இ கம்யூனிட்டியா இதுல கேட்டா உங்க அக்காக்கு தெரியும் உங்க அக்காக்கு தெரியும் இந்த மாரி ஈ கம்யூனிட்டியா பண்றது எப்டின்னு அவளே பண்ணாமதா அத குடுத்துக்கிட்டு இருக் கிறா ஏங்கிட்ட சொல்றீங்களே நீங்க அப்டின்னு நெனச்சீங்க நானு
கம்யூனிட்டிக்கு நம்ம பண்ணாலும் என்னோடதெல்லா பண்ணலாமா அப்போ
ஆமா அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல போயி ட்டு நம்ம கம்யூனிட்டி இ கம்யூனிட்டியா மாத்த முடியும் பண்ணி அந்த புரொசீஜருக்கு நம்ம கேக்குற டீட்டேல்ஸ்ல்லா குடுத் துட்ட பெறகு கியூ ஆர் ஸ்கேனோட வரும் நம்மளுக்கு எப்டி எழுதி குடுத்துருப்பாங்கல்ல கையில ஆமா கையாலே எழுதி குத்துருப்பாங்கல்ல இந்த மாரி விஸ்வகர்மா இது அதுன்னு
ஆ ஆ
அது வந்து நம்மளுக்கு லெட்டர்ஸ்ல எழுதி டிக்கு சைன் வரும் நம்ம ஆதார் கால்லல்லா கீழ டிக்
ஏ எனக்கு லிங் அனுப்புடி அப்ப எந்தோ நானு அவர்தோ மாத்திக்கிறே பாப் பாக்கு கூட எப்டி இருக்குன்னு தெரில நா பாக்கறே நா பாத்துட்டு வேணா சொல்றே
எடுக்க மாட்டோ இப்ப இன்கம் சட்டிபிகேட்ல்லா குடும்பத்துக்கு ஒன்னு தான எடுப்
இப்போ ஏ பொண்ணுக்கு வந்து பாத்தின்னா கம்யூனிட்டி அவளது மேல ஃபோட்டோ போட்டு வரோ ஆனா வந்து நீ சொல்ற மாரி கியூ ஆர் கோடு மாரிலா இல்லயே அதுல
ட்டோ வரு போட்டோ கிழ இருக்கோ பாரு கியூ ஆர் கோடு
அப்புடியா
ஆமா கீழ இருக்கு க்யூ ஆரு ஆ இப் இன்கம்ல்லா நம்ம எப்டி எடுப்போ குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக் ஒன்னுதான எடுப்போ அ துவே எல்லாத்தியு குத்துப்போ இப்போ ஒருத்தருக்கு
அ வ வ ஒரு வருஷத்துக்கு ஒன்னு தான்டி
ஒரு வருஷத்துக் ஒண்ணு ஓகே
ஆ
ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு எடுத்துக்குவோ அதாவத் அது எல்லா ஃப்ரேம் எல் நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிலா தானே
ஆ எல்லாருக்குமே எப்டி யூஸ் பண்ணுவே பாப்பா நீ அதாது உனக்கு உ தங்கச்சிக்கு வேணா யூஸ் பண்ணிக்
ஆ அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிலால இப்போ எந்து நா மட்டுந்தா யூஸ் பண்ண முடியு ஆ எ அக்காது அவ மட்டுந்தா யூஸ் பண்ண முடியு அந்த மாரி ஃபோட்டோ போட்டு வந்துத்து கம்யூனிட்டில ஃபோட்டோ போட்டு வருதுனீங்களே அதே மாரியே ஃபோட்டோ போட்டு வந்துது எனக்கிப்போ
இன்கம்லே அப்பிடிதா வரு
இன்கம்லியுமே அப்பிடிதா வந்துகுது கம்யூனிட்டிலியுமே அப்பிடிதா வந்திருக்கு ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு தலவெலி மாரி வந்துகிது இப்போ கம்யூனிட்டில எனக்கு வந் து டேட் ஆஃப் பர்த்துது என்னோ ஓர் நம்பர் குத்துருக்காங்க த்ரி நைனு எய்ட்டு அப்டின் சொல்லி அது பேத்டே டேட் டா இல்ல கம்யூனிட்டி சட்டிஃபிகேட்டு யுருவான டேட்டானு எனக்கு தெர்ல அது எதா ப்ரெச்சனயாய்ச்சின்னா எனக்கு ஃபி அ இப்போ பாத்தொன்னே அதுதா ஏ பொறந்த நாளு இது ரேட்டே கெடையாதே இருவத்தி உம்பதா தேதி ட்டா பாசோ வருதே நா எட்டாவ இன்னா இது அப்டினிந்துது நா அந்த அங்குள் கிட்டேயே கேட்டே கடகாருகிட்டயே அங்குள் இது டேட் ஆப் பர்தா அப்டின் கேட்டா இது டேட் ஆஃப் பகத் இல்லமா அப்டின் சொல்றாங்க ஒன்னு டூ தௌசண் டுவெண்டி சிக்ஸ்னாச்சி இருக்கணு டேட் ஆஃப் பர்த்தா இல்ல அப்டினு நா இப்ப எடுக்கிறோ